ஹலோ
ஆ கேக்குதா ஹலோ
அ கேக்குதுங் சார் கேக்குதுங்களா
ஆ எனக் கேக்குது சொல்லுங்க
சார் அ ஸ்கூலுக்கு கால் பண்ணிருந்தீங்களா சார் நீங்க
ஆமா ஆமா மேம் அ எதுவு அங்க ப்ராப்ளமா
அட்மிஷன்கா கால் பண்ணிருந்தீங்களா
ஆ மேம் இப்போ என்ன ஸ்டாண்டர்ட்க்லா அட்மிஷன் போய்ட்டு இருக்குன் தெரியுமா மேம்
இப்போ ஆக்சுவலா யூ கே ஜி ல இருந்து அவைளபிள் சார் யூ கே ஜி டூ டென் நைன்த் வரைக்குமே வந்து இப்போ அட்மிஷன் ஓபனிங்ல தா இருக்கு சார்
செரி மேம் எப்போ டைம் எப்போ க்ளோஸ் ஆகும்ன்னு தெரியுமா
ஆக்சுவலா சார் அவுங்க இன்னு க்ளோஸ் பண்றதுக்கு இன்னு அனௌன்ஸ்மெண்ட் வர்ல எங்களுக்கு
அப்
இப்ப அட்மிஷன்ஸ் போய்ட்டு இருக்கு சார் ஆக்சுவலா எங்க ஸ்கூல்ல எப்டி ரூல்ஸ்ன்னா இப்போ எ இப்போ பாப்பா எத்தானாவது படிக்கிறா சார்
ஆ அக்கா பொண்ணு இருக்காங்க ஒரு அ தேர்ட் ஸ்டாண்டர்ட் இப்ப சேக்கணு
தேர்டுக் போர்த்தா
ஆ ஆக்சுவலா நாங்க வேற சே டிஸ்ட்ரிக்ல இருந்து இப்பதா நாங்க இங்க மாறிருக்கோ ஆ அங்க வந்துட்டு செகண்ட் வரைக்கு முடிச்சிருக்காங்க அங்க டிஸ்கண்டடினியூ பண்ணிட்டு இங்க தேர்ட்ல இருந்து படிக்கிற மாரி
ஓகே சார் ஓகே சார் ஒன்னு ப்ரச்சன இல்ல நீங்க என்ன பண்லானா இப்ப எங்க ஸ்கூல்க்கு வாங்க ஒரு நாள் வாங்க ஆக்சுவலா எங்க ஸ்கூல் பொறுத்த வரைக்குமே வந்து எண்ட்ரன்ஸ் வப் பாங்க சார் எண்ட்ரன்ஸ் வச்சு தா வந்து எல்லா கேண்டிடேட்டுமே எடுப்பாங்க ஆக்சுவலா
ஓ எ அ எண்ட்ரன்ஸ் வந்துட்டு எந்த மாரி பேரண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கு இருக்குமா இல்ல ஸ்டூடண்ட்ஸுக்கு இருக்குமா
ஸ்டூடண்ட்ஸுக்குதா எண்ட்ரன்ஸ் இருக்குங் சார்
அப்டியா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாரி
ஆக்சுவலா அது வந்து பேசிக்காதா இருக்கு சார் இப்போ செகண்ட் டூ தேர்ட் போறாங்க அப்டின்னா செகண்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்ன என்ன படிச்சாங்க பேசிக் கென்னென்ன அதல்லாமே ஆக்சுவலா மூணு லா ஒரு ரெண்டு லாங்வேஜ்ஜூ அப்றோ ஒரு மேக்ஸ் அது மட்டு இருக்குங் சார் அவ்ங்க எங் களோ எங்களோட ஸ்கூல் பொறுத்த வரைக்குமே ஆக்சுவலா ரெண்டு லாங்வேஜ் இப் ஏ கண்டிப்பா இருக்கு அது கூட மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பா இருக்கு
ஆ ரெண்டு லாங்குவேஜ்ஜி வந்துட்டு அ தமிழ் இங்கிலீஸா மெயின் சப்ஜெக்ட்ஸ் தமிழ் இங்கிலீஸா ஆ செரி அத விட்டா நீங்க வேற எது லாங்வேஜ் அடிஸ்னல் லாங்வேஜ் சொல்லி தர்வீங்களா ஹிந்தி அந்த மாரி எது
லாங்வேஜஸ் இருக் குங்க சார் ஹிந்தி இருக்கு
ஆ
அதெல்லா வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல வரு ஹிந்தி மியூசிக்கு டேகோண்டோ
ஃபீஸ் பே பண்ற மாரி இருக்குமா
அதுக்கெல்லா ஃபீஸ் எல்லா இல்ல சார் அதுக்கெல்லா வந்து ஆக்சுலா ஆ ஸ்கூல்லயே ஒரு பீரியட் அதுக்காக வச்சிருக்காங்க ஒரு பீரியட் ஹிந்தி ஒரு பீரியட் மியூசிக்கு ஒரு பீரியட் யோகா ஒரு பீரியட் டேக்கோண்டோ பி டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர்காகவே வந்து ஒவ்வொரு பீரியட் அலாட் பண்ணியிருக்காங்க அதுக்குமே யா ட்ரைண்டு ஸ்டாஃப்ஸ் தா போட்ருக்காங்க சார் ஆமா ஆமா ஆக்சுவலா என்ட்ரன்ஸ் எப்டினா பாத்துக்கோங்க இப்போ நீங்க ஸ்கூலுக்கு வர்றீங்கன்னா ஒரு நாள் அலாட் பண்ணுவாங்கங்க சார் எல்லாத்துக்குமே ஒரு நாள் அலாட் பண்ணுவாங்க அன்னைக்கு வந்துதா நீங்க என்ட்ரன்ஸ் பாப்பாவ எழுத வெக்கணு சார்
ஆ சேரி மொத்தமா எல்லா கேண்டிடேட்டு ஒரே மாரி ஆ சேரி ஆ
எல்லாத்துக் எல்லா கேண்டிடேட்டுக்குமே ஒரு நாள் வந்து அலாட் பண்ணி அன்னைக்கு வந்து ஆ ஹாவ் ப்டே எக்ஸாம் மாரி இருக்குங்க சார் இப்ப மார்னிங் வர்றீங்கன்னா ஹாப் டே எக்ஸாம் மாரி இருக்கு ப்ளஸ் எனன்னா அவுங் க அத அத வந்து அப்பவே கரெக்க்ஷன் பண்ணி சார் கிட்ட குடுத்து சார்தா உங்களுக்கு அட்மிஷன் இருக்கா இல்லயானு சொல்லுவாங்க
சேரி சேரி ஓகே ஓகே அதுக்கப்றோ இந்த ஃபீஸ் பேமெண்ட்ஸ்லா அதுக்கப்றோ நம்ம
ஆமா அதுக்கப்றோ உங்களுக்கு சொல்லுவாங்க ஆக்சுவலா மத்த ஸ் ஸ்கூல்ஸ் கம்பேர் பண்ணா எங்க ஸ்கூல் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே கம்மி தா சார் ஆக்சுவலா எங்களோடது வந்து எப்டினா ஸ்பிரிட்சுவல் ஸ்கூலு ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் சார் ஃபுல்லா டிஸிப்ளின்ல வந்து பர்ஃபெக்ட்டா இருப்பாங்க ரூல்னா ரூல்தா ரூல் எல்லா மாத்த மாட்டாங்க
நம்ம மார்க் வாங்குறாமோ இல்லையோ நம்மளுக்கு டிசிப்ளின் தா டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் நம்ப ஸ்கூல்ல இருந்து தா நம்மளுக்கு கிரியேட் ஆகுதேவு சோ அந்த இடத்துல உங்க ஸ்கூல் வந்துட்டு கரெக்டா இருக்குனு நெனைக்குறே
ஆமா கண்டிப்பா சார் ஏ ஏனா எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிசிப்ளின் தா அந்த ரூல்னா ரூல் பிரேக் பண்ண விடவே மாட்டாங்க நீங்க எவ்ளோ பெரிய ஆளுங்க பா பாப்பா அவுங்க இங்க படிச்சா கூட ரூல் இஸ் தி ரூல் தா சார் அத வந்து பிரேக் பண்ண மாட்டாங்க ப்ளஸ் எனன்னா ஆ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்கு மோஸ்டா இம்பார்டண்ட் குடுப்பாங்க மியூசிக் ஆகடு டான்ஸ் ஆகடு டேக்கோண்டோ ஆகடு ஆ பி டி பி டி ஆகடு அப் அப்றோ இது யோகா எல்லாமே வந்து அ பர்ஃபெக்ட் டா அதுக்கு உண்டான ட்ரெயின்டு் ஸ்டாஃப்ஸ் தா போடுருக்காங்க ப்ளஸ்சு ஸ்டடிஸ் மட் டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல தா நெறைய பசங்க வந்து இப்ப வந்து ஆ நெறைய சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க டேக்கோண்டோலா
ஆ ஆக்சுவலா வந்துட்டு உங்க ஸ்கூல்ல ஆ ஆ சொல்லுங்க ஆ
வாங்கிருக்காங்க சோ அதுல வந்து நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணி பசங்களோ ஆக்டிவா இருக்கறதுக்காக தா ஃபஸ்ட்டு ஃபோக்கஸா இருக்குங்க சார்
ஓகே அதா உங்க உங்க ஸ்கூல்ல வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்கு இம்பார்டண்ட் குடுக்கறீங்க பிளஸ்ஸ டிசிப்ளின் ஸ்டடிக்கு இது கொஞ்சோ எட்ஜு குடுத்து ஆ செரி செரி ஆ புரியுது
எஜுகேஷன் நம்ம மார்க் வந்து இருக்கும் சார் ஆனா அவுங்களோட டேலண்ட வந் து வெளிய எடுத்துட்டு வர்றதுதா எங்க ஸ்கூல் உனக்கு என் என்ன டேலண்ட் இருக்கோ அத வெளிய எடுத்துட்டு வர்றதா எங்களோட வேலயே
ஆ இல்ல சில பசங்க வந்துட்டு அ அந்த போட்ஸ் இதுல இது பண்ணிட்டாங்க அந்த மாரி இதுல உள்ள போயிட்டாங்க அப்டின்னா அவுங்களுக்கு வந்துட்டு ஸ்டடி வந்துட்டு அந்த அளவுக்கு மைண்டல செட் ஆகாது அதனால தா நா கேட்கற இப்போ
ஆமாங்க சர் அதுக்காக தா இவனுக்கு இந்த டேலன்ட் இருக்குன்னா அதுக் குண்டான பாத்வேவ நாங்க காமிச்சு குடுப்போ இப்போ வந்து ஒருத்தர் நல்லா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கான்னா ஒரு எய்ட்த் வரைக்குமே நல்லா பன்னாங்க ஸ்டடீஸ்ல ஒரு ஆவரேஜா இருந்து கூட அவே ஸ்போட்ஸ்ல நல்லா இருக்கான்னா கல்யாண பெரிய பெரிய ஆ ஆ ஸ்டாஃப்க எல்லாத்தயு இவுங்களுக்கு தெரியும் சார். பி டி சர்ஸே என்ன பண்ணுவாங்கன்னா
ஆமா ஆமா ரெஃபர் பண்ணி கூட்டிட்போயிருவாங்க செரி ஆ ஆ நீங்க சொல்லுங்க மா ஹலோ மேம் கேக்குதா ஹலோ மேம் கேக்குதா உங்களுக்கு கேக்குதா மேம்
ஆஹ் கேக்குதுங்க சார் கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது சொல்லுங்க மேம் எனக்கு கேக்குது நீங்க சொல்லுங்க
இவரு நல்ல சாம்பியன்ஸ் எல்லா உருவாக்கி விட்டுர்றாரு சார் ஆஹ் கொ சோ அந்த இது மாரி நெறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அவுங்களோட டேலண்ட்டு செஸ் இவந்தோ
ஆ ஆ
ஸ்பந்து வெளையாட்ரப்ப பெரிய எடத்துக்கு கூட்டிட்டு போயி அவுங்கள வந்து வெளையாட வெக்கிறாங்க இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாத்துலயு வந்து நல்லா வெளையாட வெக்கிறாங்க சார்
ஆ ஆ
சொல்லுங்க சார்
ஆ என்னோட அக்கா பொண்ணுக்கு வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு ஸ்டடிஸ்விட இது அத்லெட்ல கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் அதிகோ
ஓகே சார்
அதுக்கு கொஞ்சோ ப்ரிப்பரேஸன்
ஆப் அவுங்க கண்டிப்பா பண்ணுவாங்க சார் ஆக்சுவலா அவுங்களுக்கு பிராக்டிஸ் டைம் வந்து ஏர்லி மோனிங் இருப்பாங்க பிளஸ் ஈவ்னிங்ஸுமே வந்து ஆப் ஆஃப்டர் ஸ்கூல் ஃபோர் டு சிக்ஸ் தேட்டி வரைக்குமே வந்து நம்ம பிராக்டிஸ் பி டி வந்து பிராக்டிஸ் கண்டிப்பா குடுப்பாங்க சார்
ஓக் ஓ கே
ஸோ பிராக்டிஸ் டைம் அதுக்காக வந்து பசங்கள தயார் பண்ணிட்ருக்காங்க வெளிய காம்ப்பிடிஷன் கூட்டிட்ப்போகவே வந்து ஃபோர் டூ சிக்ஸ் தேட்டி செவன் அந்த மாரி வந்து டைமிங் வச்சு ஸ்டாஃப் இருப்பாங்க அவுங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு தா போவாங்க சார்
ஓக்கே ஓக்கே ஓக்கே ஆ ஃபீஸ் அ
செவன் ஓ கிளாக் உள்ள வருவாங்க ஆ ஸ்போட்ஸ் பசங்க செவன் ஓ கிளாக் வந் து உள்ள வந்துருவாங்க பிராக்டிஸ் எய்ட் தேட்டி வரைக்கு பண்ணிட்டு நைன் ஃபிஃப்டீன்க்கு ஏஸ்யூஷ்வல் ஸ்கூல் சார் நைன் ஃபிஃப்டீன் வரைக்குமே அவுங்க ப
அதாவது போட்ஸ் ஆ போட்ஸ் அத்தலெட்ல இருக்கறவங்களுக்கு மட் டூ நைன்த்த நைன் ஃபிஃப்டீனா நைன் தேட்டி
ஆம் அதுக்கு உண்டான டைமிங் வந்து பி டி சார் சொல்லுவாங்க சார்
ஓக்கே இல்ல அதர் ஸ்டூடன்ஸுக்கு
ச்சா வந்து பாப்பாங்க ஆக்சுலா எங்க ஸ்கூல்ல எப்டின்னா ஃபோர் பீட்டி ஸ்டாஃப்ஸ் மட்டு நாலு பேரு இருக்காங்க
ஓக்கே ஓக்கே ஓக்கே ஆ
ஒவ்வொன்த்துக்குமே ஃபுட்பால்க்கு தனியா ஆமாமா ஃபுட்பால்க்கு தனியா கோச் இருக்காரு பிளஸ் கிரிக்கெட்டு வாலிபால்க் ஒரு கோச் இருக்காரு அப்றோ டேகொண்டோக்கு ஒரு கோச் இருக்காரு அ அப்றோ ஓ ஓவராலா வந்து ஒரு கோச் இருக்காரு சார் நாலு பேரு இருக்காங்க ஜென்ஸ் ஸ்டாஃப்ஸூ ஆக்சுலா ஸ்பெஷலா பீட்டிக்காக ஃபோர் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க
ஓக்கே மேம்
ஆமா கேக்குதுங் சார்
ஆ கேக் எனக் கேக்குது மேம் நீங்க சொல்லுங்க
அ ஸ்பெஷலா ஃபோர் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க சார்
ஓக்கே மேம் ஓக்கே மேம் இப்ப பீஸலா எந்த மா
ஃபீஸ் வந்து ஆக்சுலா இதுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்கெல்லா நீங்க பே பண்ணவே தேவையே இல்ல சார் ஸ்கூல் ஃபீஸ் மட்டுந்தா ஸ்கூல் ஃபீஸ் நீங்க பே பண்றீங்க அதுமே வந்து ஆம் ஆ இப்போ த செகெண்ட் டு தேடு போறா அப்டின்னா ஒரு தேட்டி தௌசன்க்குள்ளர வரு சர் ஃபீஸ் ஹோல் இயர் ஃபீஸே அவ்ளோதா வரு தேட்டி தேட்டி தௌசன்
ஆ சே ஓக்கே ஓக்கே அத டேம் டேமா கட்ற மாறி இருக்குமா இல்ல சிங்கிள் பேமெண்ட்ல பண்ற மாறி இருக்குமா மேம் ஹலோ ஹலோ ஆ ஆக் சவு கேக்குதா
ஆ கேக்குதுங் சார் எனக்கு கேக்குதுங் சார்
அந்த ஃபீஸ்ஸு எப்டி டே டேம் டேமா கட்ற மாறி இருக்குமா இல்ல எப்டி மேம்
ஆமாங் சார் டேம் டேமாவு கட்லா இல்ல ரெண்டு ஷாட்லயு முடிக்ல்லா ஆ பிஃப்டீன் தௌசண்ட் பிப்டீன் தௌசண் சொல்லி அப்டியு முடிக்கிலா இல்ல த்ரீ டேம்க்கு டென் டென் தௌசண் கட்றேனாலு கட்லா சார்
ஆ செரி மேம் நா வந்துட்டு ஆ பிப்டீன் பிப்டீன் கட்டிக்கிறே நா கொஞ்சோ அது ஐ
ஓகே சார் ஓகே ஓகே நீங்க வாங்க சார் ஸ்கூலுக்கு வாங்க பாத்து ஒ எங்களோட அட்மாஸ்பியரெல்லா பாருங்க பாத்துட்டு அப்றோ இது பண்லாங்
ஓகே ஓகே மேம் ஓகே மேம் அ இப்போ மண்டே வரலா இல்லையா
ஆ மண்டே வரலாங்க சார் வாங்க சார் இருப்பாங்க வாங்க
ஓகே மேம் மண்டே டைமிங் எது இருக்கா மேம்
டைமிங் நைன் ஃபிஃப்டீன் டு ஃபோர் வரைக்கு இருப்பாங்க சார்
நைன் பிஃப்டீன் பிஃப்டீனா மேம்
நைன் பிஃப்டீன் ஒன் ஃபைவ் நீங்க ஒரு டென் ஓ க்ளாக் மாரி வந்தா கூட பாத்துக்கலாங்க சார்
ஓகே மேம் அப்ப நா ஃப்ரீ ஆய்ட்டு மேக்சிமம் நா வரதுக்கு லெவன் ஓ காள்க் அ க்ளாக் ஆகுன்னு நெனைக்கிறே
ஓகே ஓகே
அ நா ஃப்ரீ ஆயிட்டு பாப்பாவையு அவுங்களோட அம்மாவையு நா கூட்டிட்டு வரே
ம் சார்
ஓகே மேம் வந்துட்டு நா எப்டி உங்களுக்கு கால் பண்ணனுமா இல்ல அங்க இருக்குறவுங்கல பாத்தா போதுமா மேம்
நீங்க வந்துட்டு ஆபிஸ் ரூம்லயே பாக்கலாங்க சார் நீங்க டைரெக்டாவே ப பேசலா ஓகே சார் ஓகே ஸ் தேங்க்